வணக்கம் நா எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க
ஆ ரொம்பவே நல்லா இருக்கே இப்போ நாம பொதுவா நாம குடும்பங்கள பத்தி நம்ம பேஸ்லா குடும்போங்கறதே ரொம்போ ஒரு அழகான விஷ்யோ இப்ப வீட்ல நா அம்மா அப்பா எல்லா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கும் போது நறையா விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கெடைக்கோ நமக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கு நமக்கு ரொம்ப ஹாப்பினஸ் குடுக்கு சந்தோஷமா இருக்கு அந்த மாரி ஃபேமிலி பத்தி நீங்க எதாவது ஒரு கருத்து இருந்தா நீங்க சொல்லலா
நா கூட்டு குடும்பத்த பத்தி சொல்றே ஆ அங்க இருக்கும்போது நம்ம நெறயா அம்மா அப்பா சித்தி பெரியப்பா பாட்டி எல்லா சொந்தமா இருப் ப்போ நல்லா எக்ஸ்பீரியன்ஸு ஷேர் பண்ண முடிஞ்சிச்சு எதாது ஒரு கஷ்டோன்னா நம்ம போய் அவுங்க கிட்ட சொல்றது அதுக்கு அவுங்க ஒரு அ அவுங்க கிட்ட கத்துக்கிட்ட விஷயத்த நம்ம கிட்ட சொல்றதுக்கோ நம்ம ரொம்ப அலோனா ஃபீல் பண்ணாம அந்த டைம்ல இருந்திருப்பாங்கன் நெனைக்கிறே நானு நீங்க என்ன நெனைக்கிறீங்க
உண்மையாதா எப்பவுமே அப்பா அம்மா கூடையு நம்ம அக்கா தம்பி அந்த மாரி ஒரு கூட ஒரு இருக்கவங்கமோது நமக்கு நமக்கு மனசுல என்ன இருக்கோ நம்ம அத அத நம்ம நல்லாவே வெளிப்படுத்தலா கஸ்டமோ சோ சோகமோ சந்தோஷமோ அது எல்லாமே நல்லா வெளிப்படுத்லா இருந்து வேற வீட்டுக்கு போறோ அப்டின்னா அங்க போய் நம்ம எப்பவுமே அங்க கோவமே வந்தாலு ஒரு சில எடத்துல நம்ம கோவப்பட முடியாது அவங்க என்ன சொன்னாலு செரின்ற மாரிதான் நாம போகணு இருந்தாலு ஜாலியா இருக்கு அது ஒரு வாழ்க்க இது ஒரு வாழ்க்க கூட்டு குடும்பனாவே
ஆ இப்ப இருக்கிற நம்ம நியூக்ளியர் ஃபேம்லில யாரு எங்க போறாங்க என்ன பேசுறாங்க மொபைல்லயே இருக்கிறோ ஒரு கேம் எல்லாமே வெளிய வெளயாண்டு வெளயாண்ட காலொல்லா போயி இப்ப ஃபோன்லயேதா நம்ம அடிமையா இருக்கோ
ஆமா எல்லா வேலையு பாத்தீங்கன்னா ஃபோன் இல்லனா நம்ம அடுத்த செகண் நம்மளால எதுவுமே யோசிக்க முடியாது போன் நம்ம கையில இருக்க வரையு அதோட நெனப்பு கூட இருக்காது இதுவே ஒரு வேலையா வெளில போறோ ஆனா வீட்ல ஃபோன மறந்து வெச்சுட்டோ அப்டின்னா நம்ம மைண்டு ஃபுல்லாவே அந்த ஃபோன் அச்சோ நம்ம வெச்சுட்டு வந்தமே வெச்சுட்டு வந்தமே அப்படின்றதுல்தா இருக்கு போ க வாழ்க்கியே அந்த ஒரு ஃபோன்க்குள்ள போயிடுச் ஆனா பழசுல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலா நம்ம கிட்ட அந்த ஃபோன் கெடையாது நம்ம வீட்ல இருக்கவங்க குட்டி பசங்க நம்ம வயசுல இருக்க சின்ன சின்ன பசங்களோட சேந்து ஜாலியா வெளயாட்றது அது ஒரு மாரி வாழ்க்கையா இருந்தது நெறைய பேரு ஒரு குடும்போ அப்டினா இப்பதா ஒரு குடும்பன அப்பா அம்மா பொண்ணு பசங்கன் இருக்காங்க ஆனா அப்பல்லாம் பாத்தீங்ன்னா தாத்தா பாட்டி அந்த மாரி ஒரு ஜாயின் பேமிலியா இருக்கும் போது நமக் கு நெறைய சந்தோஷமாதா கெடைச்சிருக்கு அங்க நம்ம வீட்ல இருந்து காலையில எழுந்து ஸ்கூல் கெளம்பி போறது திருப்பி வரது வீட்ல வெளையாடுறது சாப்புறது அந்த மாதிரி எல்லாமே இர்க்கு ஆனா இப்போ அந்த மாதிரி எதுவுமே கெடைக்க மாட்டிக்கிது
நா ஒரு ஃபங்க்ஷன்னா இப்போ ஒரு தீபாவளின்னா அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த பண்டிக ஆரம்பிச்சிரு சொந்தக்காரங்க வர்றது போறது அதுக்கான பலகாரம் பண்றது இப்போ ஃபங்க்ஷன்னா இப்ப கடையில வாங்கிட்டு நம்ம வாட்டுக்கு இருக்கிற நாலு பேர வெச்சின்ட்டு செலப்ரேட் பண்றதா இருக்குது
ஆமா ஆமா ஃபஸ்ட்டெல்லா நம்ம ஊருக்கு எங்கேயாவ்து போவோ ஃபேமிலியா எங்கேயாவ்து சொந்தமா எல்லாரு சேந்து ஒரு எடத்துல இப்போ ஒரு சொந்த வீ ஒ சொந்த ஊருன்னு ஒண்ணு இரு க்குல்ல அந்த எடத்துக்கு நம்ம வெளியில நம்ம இப்போ கேரின்கா நம்ம வா வாழ்ந்துட்ருக்கோ ஆனா சொந்த ஊருக்கு நம போம்போது சுத்தி இருக்கவ்ங்க எல்லாருமே வருவாங்க சொந்தக்காரங்க எல்லாருமே ஒரு எடத்துல சித்தப்பா சித்தி பெரிம்மா பெரிப்பா அவங்க எல்லாருமே ஒரு எடத்துல ஆ ஜாயின் பண்ணி மீட் பண்ணும்மோது இதுக்கு கடைக்குற அனுபவமே வேற இப்ப அந்தமாரி கடையாது ஒரு ஃபோன்னு கால்ல எழுந்து ஒரு ஃபோன்ல ஸ்டேட்டஸ் போட்றோமோ அவ்வளதா தீபாவளினா தீபாவளி முடிஞ்சிருச்சு பொங்கலா பொங்கல் முடிஞ்சிருச்சு அப்படியே வாழ்க்க ஓடுது
கல்யாண பங்க்ஷன்னா கூட இன்விடேஷன் நம்ம வாட்ஸ் அப்ல அனுப்பிட்ருக்குறோ அவள அப்பல்லா போய் ஒவ்வொரு வீட்டுக்கா ஒவ்வொரு சொந்தக்காரங்க வீட்டுக்கா குடும்பமா போயி எங்க வீட்ல இப்டி ஒன்னு வெச்சிருக்கோ எல்லாரு வாங்க அது ஒருமாரியான இதா இருந்தது
ஆமா வாழ்க்க ரொம்ப நல்லாவே மாரிருச்சு குடும்பத்த பத்தி கருத்த பகிர்ந்து ரொம்ப நன்றி வணக்கம்
ம்
ஆ